ஓக்கே நம்ம இப் ப்பன்ன டாப்பிக் எடுத்திருக்கோனா ஃவெஸ்டிவல் ஃபெஸ்டிவல்ன்றது வந்து எல்லா மக்களு ஒன்னா சேந்து கொண்டாட்ற ஒரு விழா ஒரு நிகழ்ச்சி தா வந்து நம்ம பெஸ்டிவல் அப்டின்னு சொல்றோ இதுல வந்து எல்லா இருக்கும் கலாச்சாரம் பாரம்பரியம் ஒரு முக்கிய நிகழ்வ வந்து ஆஹ் நம்ளுக்கு ரிமைண்ட் பண்றதா இருக்கக்கூடியதுதா வந்து இந்த ஃபெஸ்டிவல் இந்த ஃபெஸ்டிவல் நெறைய வகையிலயு இருக்கு ஃபஸ்ட்ட் தீபாவளி ரம்ஜான் கிறிஸ்ம இது எல்லாமே வந்து மக்கள் வந்து கொண்டாட்றாங்க தீபாவளி எது க்கு கொண்டாடுறாங்கன்னா ஒருத்தருடைய ஆஹ் சாவுக்காக அதாவது நரகாசுரர் வந்து அவருடைய அழிப்புக்காக வந்து கொண்டாடுறதுதா வந்து தீபாவளி
ஆமாங்க சிஸ்டர் இது வந்து எப்படி தெரியுங்களா இது வந்து எப்படி பேச
இந்த விவசாயத்த வந்து முன்னிறுத்துற வகையா கொண்டாடுறதுதான் வந்து பொங்கல் அப்புறமா வந்து இந்த கலாச்சாரி இசை நடன விழாக்கள் இது எல்லாமே வந்து சர விழாக்களையையும் இருக்கு அறுவ ஆ கேக்குது மேம் சொல்லுங்க மேம் ஹலோ
நா பேசுறது கேக்குதுங்களா
மேம் லைட்டாதான் மேம் கேக்குது நீங்க பேசுறது
இப்ப கேக்குதுங்களா இப்ப பேசுறது கேக்குதுங்களா
ஆஹ் ஒகே கேக்குதுங்களா ஆ ஓகே
இப்ப கேக்குதுங்களா அதாவது பண்டிகை பண்டிகைங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நிறைய பண்டிகை கொ கொண்டாடுறோம் இல்லைங்களா அதுல தீபாவளி இருக்கு பொங்கல் இருக்கு அந்த மா திரி நெறையா பண்டிக நம்ம கொண்டாடுறோ இதுல வந்து பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்சு ரொம்ப சந்தோஷமா ஆரவாரமா கொண்டாடுறது பாத்தீங்கன்னா தீபாவளி பண்டிகை தா ஏன்னா அதுல தான் பாத்தீங்கன்னா நெறைய அந்த வெடிவெடிக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருப் பாங்க உஹ் அதுல தா போயிட்டு எல்லாத்துக்கு ப பலகாரம் பகிர்ந்துறதா இருக்கட்டு புத்தாடை அணியறதா இருக்கட்டு இந்த மாரி நெறையா இருக்கு அடுத்த பொங்கலு பாத்தீங்கன்னா நம்ம பா அதுவு பாத்தீங்கன்னா ரொம்பவுமே ரொம் ரொம்ப ரொம்ப நல்ல சிறப்பான ஒரு பண்டிகை தா
சிறப்பான ஒரு பண்டிகையா இருக் உம் உம் இதுல வந்து நம்ம மூணு நாள் கொண்டாடுறதா இருக்கு மேம் அதனால வந்து உம் மா சின்ன பிள்ளைங்கல்லா வந்து நல்லா ஜாலியா கொண்டாடுறாங்க இதுல வந்து புது ட்ரெஸ்லா போட்டுட்டு கரும்பு கரும்பு சாப்பிடுறது பொங்கல் வைக் குறது மாட்டு வண்டியில போறது இந்த மாரி நெறைய என்ஜாய்மெண்டு இந்த பொங்கல்ல செலப்ரேட்
ஆமா பொங்கலுங்குறது வந்து பத் திங்கன்னா ரொம்ப பாரம்பரிய பண்டிகை அது வந்து ஒவ்வொரு கொழந்தைங்களுக்கு அடுத்து அடுத்து ஜ வ வர தலைமுறைக்கு நம்ம அத வந்து எடுத்து சொல்லணு எடுத்து காமிக்கணு அந்த கொழந்தைங்களுக்கு அத பத்தி நம்ம புரியவைக்கணு அது எப்டி கொண்டாடுற து எதனால கொண்டாப்பட்து சூரிய பொங்கல்னா சூரியனுக்கு நம்ம நமஸ் தரொ பண்ணி விவசாய்களுக்காக அந்த பொங்கல் வைக்கிறோ அப் டிங்கிறத நம்ம சொல்லி கொடுக்கணு உழவர்களுக்கு மரியாத கொடுக்கணு மாட்டுப் பொங்கல் அப்படியே அப்டி தா கா வு வருஷம் முழுக்க நமக்கு பால் தந்து நம்ம வீடோட மக்க நம்மளோட மனிதர்களோட மனிதர்களா அது இருக்கும்போது அதுக்கு நன்றி கூறி அது நமக்கு அவ்ளோ சேவை செஞ்சு வெயிலையு மழைலையு காஞ்சு நமக்கு அவ்ளோ இது பயன் தரத வந்து அதுக்கு வந்து நம்ம சாமி கும்பிடணு அப்டிங்கிற ஒரு விஷயத்த எல்லா வந்து நம்ம கொழந்தைங்களுக் கு எடுத்து சொல்லனு இந்த மாரி எல்லா பண்டிகைலுக்குமே பாத்தீங்கன்னா அதொரு அது அதொரு வெளக்கோ இருக்கு கிருஷ்ண ஜெயந்தியா இருக்கட்டு ஆயுத பூஜையா இருக்கட்டு அதனால இதுமாறி எல்ல பண்டிகைலுமே அதனுடைய சிறப்பு அம்சத்த நம்ம சொல்லிக் குடுக்கற கடமைலா நம்ம இருக்குறோ நீங்க என்ன
ஆமாமா நானு இத பத்தி நல்ல விதமா நெனைக் கிறே இப்ப இந்த ஆயுத பூஜன்றது வந்து வேல செய்றவங்க அந்த வேலைக்கான ஒரு மதிப்ப நம்ம குடுக்றதா இருக்குல்ல மேம் ஆயுத பூஜ செலப்ர ஆ ஆயுர பூஜைய வந்து கொண்டாடுறது வேலைக் அந்த வேல செய்றதான பொருள வந் து அதையு நம்ம ஒரு ஒரு தெய்வமா நெனச்சு அதுக்கான ஒரு விழாவா ஆயுத பூஜையு நம்ம கொண்டாடுறோ மேம் ஆயுதங்களுக்காக ஒரு விழாவ கொண் கொண்டாடுறோ மேம் நம்ப ஆஹ் பன்
த சாமானங்கள் வண்டி வாகனங்களா இருக்கட்டு இல்ல நம்ம எந்த ஒரு தொழிலாவே இருக்கட்டு அந்த மாதிரி இருக்கற்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு கொண்டாடுறதுக் ஒரு நாள தா வந்து நம்ம ஆயுத பூஜையா இருக்குரோ கிருஷ்ணர் ஜெயந்தி பாத்தீன்னா கிருஷ்ணர் பெறந்தனால வந்து நம்ம உ உ உலகமே அத வந்து கிருஷ்ண ஜெய்ந்திய கொண்டாடுறது வந்து ஒரு பெருமகிழ்ச்சியான ஒரு பண்டிகை அதுல வந்து பாதம் போடுறது கிருஷ்ணர் பாதம் போட்டு வரஞ்சு கிருஷ்ணருக் பிடித்தமான உணவுகள்ல படையலா படைக்குறது இந்த மாதிரி ஒவ்வொரு பண்டிகையு ஒவ்வொரு சிறப்பம்சோ இருக்கு விநாயகர் சதுர்த்தியா இருக்கட்டு ஹ அந்த மாதிரி எல்லா திம்ம விநாயக சதுர்த்திலையுல்லா ரொம்ப ந நெறைய பந்து பாத்தீங்கன்னா வெளில சுத்தலா எல்லா பக்கோ தெருவுக்கு தெரு இப்ப முக்குக்கு முக்கு பாத்தீங்கன்னா விநாயகர் சின்னதுல இருந்து பெருசு வரைக்கு வச்சு அதுக்கு அஞ்சு நாள் ஏழு நாள்னு பூஜ பண்ணி அப்ரோ அதுல ஆத்துல கரைக்குறது அதுன அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுமே பாத்தீங்னா ஒவ்வொரு அம்சங்கள கொண்டது இந்த மாரி நீங்க உங்க ஊர்லலா எப்டி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவீங்க
விநாயகர் சதுர்த்தினாலே எல்லார் எல்லா ஊர்லயு ஒரே மாதிரிதான் ஆஹ் இங்க ஒரு பெரிய விநாயகர் செலைய வாங்கிட்டு வந்து தெருவுக்கு தெருவுக்கு வெச்சு அது வந்து காலைல ஆஹ் மாலைல வந்து ரெண்டுமே வந்து செலப்ரேட் பண்ணி பண்ற தா மேம் விநாயகர் சதுர்த்தி இதுக்கு வந்து நம்ப உணவு வந்து நம்ப கு மத்தவ்ங்ளுக்கு குடுக்குறோல மேம் இதுதாம் ஒரு ஒரு து விழாவுக்கான ஒரு முக்கிய அமுசமாவே இருக்கு மேம் நம்ப எல்லாருகூடையு பகிர்ந்துக்றோ நம்மளுடைய சந்தோஷத்த நம் நம் நம்பக்கிட்ட என்ன இருக்கோ அந்த பொருளலா வந்து நம்ப பக்கத்துல பகிர்ந்து சாப்புட்றோல மேம் இதுதா மேம் ஃபெஸ்டிவ ஆஹ் ஒரு இதுவுக்கான விழாவுக்கான ஒரு சிறப்பு அம்சமா இருக்குன் நெனைக்
கண்டிப்பா அந்த உணவு முற பாத்தீங்க னா ஒவ்வொரு பண்டிகைக்கு ஒவ்வொரு மாரி செய்வோ விநாயர் சதுர்த்தியா கொழுக்கட்ட செய்வோ கிருஷ்ண ஜெயந்தியா அஹ் சீடை பால் வகைகள்ல செய்ற ஒரு போ தின்பண்டங்கள் எல்லா செய்வோ இதே பாருங்க ஆஹ் இப்ப தீபாவளி அப்ப பாத்தீங்கனா அஹ் அது என்ன பலகாரங்கள் எல்லா செய்வோ அதே இது அஹ் சித்ரக்கண்ணிக்கு எல்லா கும்புடும்போது பாருங்க பூரா பழங்கள் வச்சு சாமி கும்புடுவோ அதே மாதிரி அஹ் பொங்கல் அப்ப பாத்தீங்னா பொங்கல் வச்சு கும்புட்றது கரும்பு வச்சு சாப்புட்றது இந்த மாதி ரி எல்லா ஒவ்வொரு இதுக்கு நம்ம முன்னோர்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்த பயன்படுத்தி அந்த ஏனா நம்ம இதெல்லா சாப்புடுங்கனா நம்ம வந்து சாப்ட மாட்டோ அந்தந்த விஷ்யத்துக்கு நம்ம சாமி பேர சொ சொல்லி நம்ம அத வச்சம்னா தா அந்த அந்த காலத்துக்கு ஏற்ற மாரி அந்த உணவ நம்ம ஒடம்புக்கு எடுத்துக்கணு அப்டிங்ற ஒரு விஷ்யத்த நமக்கு சொல்லாம சொல்லிருப்பாங்க ஏனா காலா காலத்துக்கு விநாயர் சதுர்த்தினா இதெல்லாமே நீங்க சாப்புட்னு இதெல்லா நீங்க எடுத்துக்குனு அப்டினா நம்ம எடுத்துக்க மாட்டோ இதே அந்த பண்டிகை அன்னைக்கு நமக்கு அத சொல்லிருந்தாங்கனா அத நம்ம கண்டிப்பா சாமி பேர சொல்லிட்டு சாப்டுவோம் இல்லயா அதனாலதா நம்ம முன்னோர்கள் வந்து ஒவ்வொரு விஷ்யத்தையு பாத்து பாத்து நமக்காக விட்டுட்டு போயிருக்காங்க அத நம்ம ஃபா உம் பின்பற்றினாலே போதுன்னு நா
உம் இந்த பொங்கலையு அதே மாரி இதா மேம் நெறைய எடத்துல வந்து இன்னு அந்த மண்பாண்ட மண்பானைய வச்சு பொங்கல பொங்கல் பொங்கல் கொண்டாடுறதா இருக்கட்டும் புத்தாடை வந்து வாங்கி ஆ மத்தவங்களுக்கு குடுத்து கொண்டாடுறதா இருக்கட்டும் க கரும்பு அந்த அந்த அந்த காலநிலைக்கு ஏத்த பொருள்கள வச்சி கொண்டாடுறதுக்கான பொங்கலும் இருக்கு மேம் இந்த பொங்கல் மூணு நாள் கொண்டாடுறதுல்ல ஃபஸ்ட்டு நாள் வந்து தைத்திருநாள் அப்டி சொல்லி சொல்றோமா நம்ப இந்த தைத்திருநாள் அன்னைக்கி சூரியன நம்ப வணங்கறதுக்காக சூ சூரியனுக்கு நன்றிய தெரிவிக்க விதமா நம்ப பொங்கல் கொண்டாடுறோ மேம்
ஆமா ஆமாங்க நீங்க சொல்றதெல்லா ரொம்ப ச சிறப்பா தா இருக்கு அதாவது ஆ அந்த பண்டிகைனாலே முதல்ல பெண்களுக்கு தா வந்து வேலை என்னதா வேலை கடினமா ஒவ்வொரு விஷயத்துத்துக்கும் பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து அவ்ளோ கடினமா அந்த சுத்தம் பண்ணுறதா இரு கோட்டோ ஒரு பிள்ளைங்களுக்கு வாங்கறதா இருக்கட்டும் இல்ல ஏய் அந்த அன்னைக்கி வீட்ல ஆ சமையல் அறையில நின்னு செய்யறதாவே இருக்கட்டு எத்தன நடந்தாலு அது வருஷ வருஷம் அது வரும்போது அத ஒரு அன்போடவு ஒரு மரியாதையோடவு ஒரு சந்தோஷத்தோட தா அத நம்ம வ க்கவே இருக்கும் அதுவே பாத்தீங்கன்னா இன்னிக்கி எல்லா பெரிய விஷயம்தா இன்னைக்கி இருக்கிற ஆ பெரிய பெரிய சிட்டிஸ்ல எல்லா பாத் திங்கன்னா அது இருக்குதா அப்டின்னு கேட்டா கொஞ்ச கொறைவுன்னுதா நா சொல்லுவ ஏன்னா அதெல்லா ஒரு இதெல்லா என்னத்துக்கு பண்ணணு அதெல்லா எதுக்கு பண்ணணு அப்டி எதோ ஒரு சலிப்புத்தன்ம அவுங்ககிட்ட இருக்கு அந்த மாரி இல்லாம அத வந்து செய்யணு அது செய்யறதுக்காகதா நம்ம முன்னோர்கள் நமக்கு அத சொல்லி குடுத்துருக்காங்க அத செய்யும்போது பாத்திங்கன்னா மனசுக்கு நெறைவா இருக்கு ஒடம்புக்கு ஆரோக்கியத்திருக் கு நம்ம கலாச்சாரத்த வந்து கடப்பிடிக் கிறதுல இருக் இது இத பத்தியெல்லா நீங்க என்ன நெனைக்
உம் இப்ப நெறைய எடத்துல சிட்டியில இருக் க்கவங்களா இப்ப வந்து பொங்கல்லா கேஸ்ல வச்சோமா கும்டோமானு இருக்கறது இல்லாமே நெறைய பேரு கிராம சைடுல போயிட்டு வந்து கொண்டாடுறாங்கள மேம் கிராம சைடுல அவுங்களுடைய குடும்பத்தோட சேந்து என்னதா எவ்ளோதா டைம் நம்ம எவ்ளோ தா சம்பாரிச்சாலு குடும்பத்து கூட ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக இந்த ஃபெஸ்டிவல் இருக்குன் இருக்கணு சொல்லலா மேம் இந்த ஃபெஸ்டிவல் வந்து மா எப் கிராமத்து சைடுல வந்து அவங்க அப்பா அவங்க அம்மா அவங்க உறவினர் கூட இருந்து அந்த பொங்கல வெச்சி சா கொண்டாடி அவங்க கூடல்லா சேந்து பகிர்ந்து உண் ஆ சாப்டும் போது ஆ அவங்களுக்கு ஒரு சந்தோஷோ கெடைக்குதுல்ல மேம் இதுக்கப்பறமா என்ன சந்தோஷோ வேணு மேம் அவுங் அவங்க குடும்பத்து கூட ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கான ஒரு டைம் கெடைக்குதுல்ல மேம்
கண்டிப்பா கண்டிப் ப அதுவு கிராமப்புறங்களெல்லா பாத்தீங்கன்னா நகர்ப்புறத்துலருந்து கிராமத்து புறத்துக்கு அந்த விழாவ கொ அந்த பண்டிகை கொண்டாடுறதுக்காகவே கெளம்பி கஷ்டப்பட்டு போவாங்க அத பாக்கவே கஷ்டமா தா இருக்கு ஆனாலு கஷ்டப்பட்டாலு பரவால்ல நம்ம ஊருக்கு போய் நம்ம அத கொண்டாடனு அப்டிங்கிற ஒரு மனசுல ஒரு அவங்களுக்கு ஒரு நல்ல எண்ணோ இருந்து அத போய் செல கொண்டாட்றாங்க பாத்தீங்ளா அது ரொம்ப ஒரு சிறப்பான அம்சம்னு நா சொல்லுவே இதோட என்னன்னா இயற்கை சூழலு இந்த மாரி பண்டிகைய கொண்டாடும் போது இன்னுமே ரொம்ப அழஹாருக்கு அது வந்து ரொம்ப அமைதியா ரொம்ப இயற்கையோட இயற்கையா கலந்து அந்த மாதிரியெல்லா கொண்டாடும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு இதே மாட்டு பொங்கல் அப்ப பாருங்க கிராமத்துக்கெல்லா போனோம்னா அங்க ஜல்லிக்கட்டா இருக்கட்டும் மாட்ட குளிப்பாட்டுறதா இருக்கட்டும் அத மாட்ட சுத்தம் பண்ணி அதுக்கு நல்லா கலர் பண்ணி அதுக்கு நல்லா பொட்டெல்லா வச்சு அதெல்லா பாக்கவே ரொம்ப அழகா இருக்கும் கிராமத்துக்காரங்க மட்டும்தா அத வந்து அது ஒரு தெய்வமா கும்பிடுவாங்க அதுக்குன்னு தனியா பொங்கல் வச்சி ரொம்ப நல்லா இருக்கு பாக்குறக்கு நால்லா கூட எ அந்தக் கிராமத்து வழியா போவோ நம்ம மாட்டு பொங்கல் முடிச்சிட்டு சும்மா அந்த ந அந்த பொங் காணும் பொங் ல்லா முடிச்சுட்டு சும்மா இருக்கிறோன் சொல்லிட்டு அந்த கிராமத்து வழியாலா நா போய் பாப்போ அந்த மாட்டு பொங்கலுக்கு வந்து அவ்ளோரு முக் க்கித்துவ குடுப்பாங்க ரொம்ப நல்லா இருக்கு பாக்கறக்கே அவுங்க வ அவுங்க அந்த மாட் பண்ணைய வந்து பராமரிக்கிறதா இருக்கட்டு பாலு கறக்கிறதா இருக்கட்டு பாக்கவே நமக்கு அதிசயமாவு ஆசையாவு இருக்கு
உம் ஆமா மேம் இதுக்கு முன்னாடி நம்ப இந்த பொங்கல் ஒரு ஒரு பண்டிகைனா அதுக்கு முன்னாடி நம்ப செய்ற வேலைலா இருக்குல மேம் வீடு க்ளீன் பண்றது எல்லாரு ஒன்னா சேந்து இருக்கிறது அந்த பண்டிகை அன்னைக்கு வந்து வீட்டில் வெ வாசல்ல கோலம் போட்றது வீட்டுக்கு தோரண கட்டி அலங்கார பண்றது எல்லாரு காலைலே எழுந்துச்சு குளிச்சு நம்ப புத்தாடைலா போட்டுட்டு அத செலப்ரேட் பண்றதே ஒரு ஒரு மாதிரி ஹாப்பியா ஜாலியா இருக்குல்ல மேம்
ரொம்ப சிறப்பா சொன்னீங்க அதாவ்து பண்டிகைங்கரத பத் தி இத பத்தி பேசுனா நாளலெல்லா பேசலா நல்லா இருக்கு நா அந்த பண்டிகைங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான விஷ்ய அத நம்ம கடமையா வந்து அடுத்த தலைமுறைக்கு சொல்லி் குடுக்கணு அப்டிங்கறதா நா இங்க பதிவு பண்றே இது வரைக்கு உங்ககிட்ட நா பேசுனதுல கருத்துக்கள பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி தோழி
தேங்க்யூ மேம்